வணக்கம் ஆ பேசலா சொல்லுங்க
ஆ செரி தோழி நீங்க என்ன விதமான சமையல்லா செய்வீங்க தோழி
நா வந்து பாஸ்தா சாலட் நூடுல்ஸ் சாம்பார் ரசம் எல்லாமே
நல்லது தோழி அ சமையல் தெரிஞ்சப் ப பெண் பிள்ளைகள் தா நல்ல பிள்ளைகள் என்ன பொறுத்த வரைக்கு ஆமா தோழி நமக்கான உயர்வ நா உணவ வந்து நம்மளே தயாரிச்சு சாப்பிட் படணு தோழி ஆமா தோழி அம்மாவுக்கு நல்ல உதவி பண்ணுவீங்களாத்
ஆ நல்லா உதவி பண்ணுவே பாத்தர வெளக்குவே வீடு பெருக்குவே எல்லா பண்ணுவே
செரி தோழி நல்லது தோழி நா செரி தோழி நீங்க பிரியாணி செய்வீங்களாத்
ஆ செய்வே செய்வே
சிக்கன் பிரியாணி எப்டி செய்வீங்கன்னு கொஞ்சோ சொல்றீங்களா தோழி
ஆ சேரி சொல்ற ஃபஸ்ட்டு வந் து ஃபஸ்ட்டு வந்து எல்லா வெஜிடேபிள்ஸு கட் பண்ணி வச்சுக்கணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டு எடுத்தோனே வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணிக்கணு வாஷ் பண்ணிட்டு அத வந்து சைட்ல வ ச்சுர்னு அதுக்கப் புறமா ரைஸ் எடுத்து ஊற வச்சிர்னு அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சிப் பூண்டு விழுது வந்து எடுத் இஞ்சிப் பூண்டு விழுது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் பச்சை மொளகா தயிரு எல்லாமே எடுத்து வச்சுக்கணு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து சட்டி வச்சோனே வந்து எண்ணெ போடணு எண்ணெ போட்டோனே வெங்காயம் போடணும்
சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி கேக்குது தேஸ்
ஆம் வெங்காயம் போட்னு வெங்காயம் போட்டோனே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ணு இஞ்சி பூண்டு விழுது போட்ணு இஞ்சி பூண்டு விழுது போட்டோனே அது வந்து அந்த வாசன போனோனே தக்காளி போட்ணு தக்காளி நல்லா மசிச் சோன்னே கறி போட்ணும் கறி போட்டு
சொல்லுங்க தோழி
கறி போட் ஆ கறி போட்ணு கறி போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ஸ்மெல்லு போற மாதி விட்ணு அதுக்கப்புறமா ஆ பச்ச மொளகா ரெண்டு மூணு போட்ணு போட்டுட்டு தயிர் போட்டுட்டு அது அது உப்பு காரம் மெள கு கரம் மசாலா அது எல்லாமே போட்டுட்டு மூடி வச்சிடணு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தொறந்து தண்ணி ஊத்தணு எவ்வளோ ரைஸ் இருக்கோ அவ்வளோ எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அவ்வளோத்துக்கு ரைஸ் ஆ தண்ணி ஊத்திடணு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ணு கொதிக்க விட்டுட்டு அரிசி போட்ணும் அரிசி போட்ரு அரிசி போட்டுறணு அரிசி போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வேகுற வரைக்கு வெயிட் பண்ண லாஸ்ட்டா வந்து புதினா வந்து புதினால்ல கொத்தமல்லி வந்து லாஸ்ட் ட்டா போடணும் ஆ இது அரிசி போட்றதுக்கு முன்னாடியே அ புதினா கொத்தமல்லி கொஞ்ச கொஞ்ச உள்ள போட்டுறணு தண்ணிக்குள்ள போட்டுறணு அத வேகனோன்னே அ அரிசி போட்ணு அரிசி போட்டோன்னே அது வெந்து வந்துறு அவ்ள தா
சரி தோழி ரொம்ப அருமையா சொன்னீங்க தோழி நான் சொல்றேன் நீங்க ஒரு முற அதே மாதி ரி முயற்சி பண்ணி பாருங்க தோழி அம்மா கூட இப்டி தா செய் ங்களான் சொல் ல்லுங்க அ தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில கொண் எடுத்து சிக்கன் எடுத்துட்டு வந்த ஒடனே நல்லா சுத்தமா கழுவினதுல அது அப்டியே உ அ கொஞ்ச நேரோ வச்சுட்டோ அப்டின்னா அதுல ஒரு ஸ்மெல்லு வரு தோழி அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்காது தோழி அதனால ஒடனே ஒரு குண்டால கொட்டி அதுல தண்ணி மஞ்சள்த்தூள்லா போட்ருவே தோழி ஆ சாதோ ஆ அரிசி கழுவுன தண்ணி இருக்கில்லையா தண்ணிய வந்து இந்த சிக்கன்ல போட் கழுவுனுனா அந்த கவுச்சி வாட வந்து இருக் க்காது தோழி அதனால அரிசி கழுவுன தண்ணிய அதுல போட்டுட்டு ம் அத நல்லா கழுவிர்னு தோழி சுத்தமா கழுவி எடு த்துட்டு வந்ததுக்கப்றோ ஆஹ் மஞ்சத்தூளு கொஞ்சோ சிறிதளவு உப் பு அரி சி கழுவுன தண்ணி எல்லா ஊத்தி கொஞ்ச நேரோ ஊற வச்சிர்ணு தோழி ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாவே இருக்காது தோழி அதுக்கப்றோ ஆமா தோழி அஹ் அதுக்கப்றம் பாத் திங்கன்னா வெங்காயோ தக்காளி பச்ச மிளகல்லா கட் அ அரிஞ்சி வச்சிருக்கோ இல்லயா அதுல வந்து சட்டில இந்த வாசனை பொருட்கள்லா போட்டு பட்ட கிராம்பு அந்த பிரியாணி எல ஆ அந்த பிரிஞ்சி எல இதெல்லா போட்டுட்டு லேசா வெடிச்சு வந்த ஒடனே வெங் வெங்காயத்த போட்டுட்டு வெங்காயத்த பாத்தீங்கன்னா கருஹ விட் நாம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சி நல்ல ம் ம வறுக்கனு தோழி பொன் நிறமா வர மாரி வறுக்கனு தோழி
ஆ
கருவ விற்றக் கூடாது பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயந்தா வாச அதனால கொஞ்ச நல்ல அ கொஞ்ச கிரிஸ்பினசா வர மாரியே நல்ல பிரவுன் கலரா வர மாரியே வருக்கணு தோழி வருத்துட்டு ஆ அதுக் கப்றோ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோ இல்லையா அத போட்டுட்டு அத நல்லா அந்த அந்த பட்ட வாசம் போற வரைக்கு நல்ல வத அ வதக்கணு தோழி அதுக்கப்புறோ தக் காளி புதினா பச்ச மொளகா மூணையு நா வந்து என்னப் பண்ணும்னா அப்டியே போட மாட்ட தோழி அது வந்து மிக்ஸில விட்டு ஒரே ஒரு டி மட்டு அடிச்சிருடுவ தோழி ஆமா தோழி நா என் தக்காளி அப்படியே போடுறது இல்ல தோழி அப்படியே ம் ரொம்ப பேஸ்ட்டா காமங்க கூழ் மாரி ஆக்காம ஒரு ஒரு அடி மட்டு அடிச்
சேரி
ஆஹ்ம் அரைச்சிட்டு அதுல ஊத்திட்டு அதையு நல்லா பேஸ்ட்டு மாரி கிண்டிட்டே இருக்கானு தோழி எண்ணெய் பிரிஞ்சு வரு தோழி அதுல இருந்தே
ஆ வரோ வரோ உம்
அப்புறோம் பாத்தீங்கன்னா சிக்கன அ ஊற வச்சிருக்கோ இல்லையா அந்த மஞ்ச தூளா அதல பிழிஞ்சிட்டு அதுல எடுத்து போட்ணு தோழி நாம கிண்ட கிண்ட சிக்கன்லேந்து தண்ணி இறங்கு தோழி
ஆ ஆமா ஆமா
தண்ணி இறங்கி அந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்துரு தோழி
ஆ
அதுல பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து வரும்போது உப்பு தயிர் லெமனு மூணு சேர்கக்கத் தோழி சேர்த்துட்டு இததுனல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் சேர்க்கணு தோழி
ஆ
ம் அதையு நல்லா கிண்டிட்டு நா வந்து நா பிரியாணி மசாலல்லா கடையில வாங்க மாட்டே தோழி எல்லாமே நா வீட்லேயே தய தயார் பண்ணி வச்சுருவே அது பாத்தீங்கன்னா நா என்ன தயார் பிரியாணி மசாலாக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ பட்ட கிராம்பு ஏலக்கா தோழி இது மூணையும் ம் எண்ண ஊத்தி பத்தாத வானலியில லேசா வறுத்துட்டு அதை மிக்ஸ்சில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவே தோழி அதுக்கப்பறமா நானா இல்ல சிக்கன்னுமே‌ அதான் யூஸ் பண்ணுவேன் சிக்கன் பிரியாணி அகட்டும் மட்டன் பிரியாணி அகட்டும் எல்லாேத்துக்குமே நா அதான் யூஸ் பண்ணுவேன் தோழி கடைல பாத்திங்கனா எந்த மசாலமே வாங்க மாட்டேன் மஞ்சத்தூள் வரைக்கும் நான் வீட்லே அரைச்சுதான் பயன்படுத்துவேன் செரி
ம் நல்லதுங்க ஏன்னா வெளில வந்து இது வாங்கனா இதெல்லா வந்து கெடுதல் எல்லாம் சேர்க்கறாங்க
ஆமா தோழி அஜிரண ஒரு ஒடம்புக்கு கெடுதலான ஒரு பொருள் ரொம்ப கே கேக்குறாங்க இல்லையா அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப ஆர் ஆரோக்கிய கேடு
ஆமா ஆமா வெளில இப்ப எது வெளில வாங்குனாலு ஆரோக்கியக் கேடு தா பழம் கூட ஆரோக்கிய கேடு தா ஆயிரிச்சி
ஆமா தோழி ஆமா தோழி என்ன சாப்புட்றதுன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டுருக்கோ தோழி
ஆமா
ட்டு நம்ம அரிசி எவ்ளோ வச்சிருக்கோமோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சி வந்ததுக்கப்பறோ அரிசிய கலுவி அதுல போட்டுட்டு அரிசி பாதி வெந்ததுக்குப்றோ அதுல கொஞ்சோ நெய் சேக்கணு தோழி
ம்
நெய் சேத்ததுக்கப்பறோ அத லேசா கிண்டிட்டு நம்ம அந்த நேரத்துல உப்பு சரியாருக்கான்னு செரி பாத்துக்கலா தோழி
ஆஹ்
ஆஹ் அத கிண்டிட் டு அத அப்டியே தம்ள போட்டுறனு தோழி ஒரு ஏனத்துல நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சி ஒர் தட்டு போட்டு அது மேல இந்த வெண்ணீர் தூக்கி வச்சிரணு தோழி தோழி ஆஹ் ஆஹ் வச்சிரணு தோழி அடுப்ப பாத்தீங்கன்னா சிம்ல வச்சிரணு தோழி அப்ப இந்த அரிசி வந் து தண்ணிலா உறிஞ்சிட்டு நல்லா நல்லா வந்து மலர்ந்து வந்துரோ தோழி அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அஹ் செர்வ் பண்லா மேல கொத்தமல்லி தல தூவிட்டு செர்வ் பண்லா தோழி ஆனா பாத்தீங்கன்னா எ பைய வந் து எனக்கு அப்டியே ஆப்போசிட் தோழி ஹோட்டல் சாப்பாடுன்னா அவ அடிக்ட் ஆயிட் டா தோழி கடைல சாப்பணுன்னா ரொம் ரொம்ப விரும்புவா
எங்க வீட்ல வந்து நீங்க செஞ்ச மாரி செய்ய மாட்டாங்க வேற மாரிதா செய்வாங்க
அப்டியா தோழி சரி தோழி
ம்
ஆ என் பைய கடேல சாப்டணு கடேல அது வாங்கி சாப்டணு கடேல இது வாங்கி சாப்டணு கட சாப்பாடனா அவே அடிக்ட் தோழி
ஏ தங்கச்சியு அப்டிதா இது வாங்கணு அது வாங்கணு ஏ தங்கச்சி வந்து ஃப்ரைட் ரைஸு ஷவர்மா அந்த மாதி ஐஸ்கிரீம் எப்ப பாத்தாலு க கே எஃப் சி சாப்பிடணு கே எஃப் சி சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பா அன்னிக்குதா வாங்கி குடுத்துருப்போ ஆனாலு அவ திரும்பியு கே எஃப் சி சாப்பிடணுனு சொல்லுவா
ஆமா தோழி அது வந் து வந்து ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயோ இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லா ஃப்ரைட் ரைஸ் ட்லலா பாத்தீங்கன்னா அதுல போடுற அந்த பொருள் இருக்கு பாத்தீங்ளா மனமூட்டி அது ரொம்ப ஒடம்புக்கு ரொம்ப கெ இந்த சிக்கன் பாத்தீங்கன்னாலே அந்த ரெட் கலர் அந்த கலர் சேத்து பொறிச்சு அதுல போடுறாங்க தோழியரே ஆ அது வந்து கொஞ்சோ நம்மள ஈர் க்குது அந்த அதெல்லா வந்து கொழந்தைங்கள ஈர்க்கறதுனாலதா அந்த சாப்பாடு கேக்குதுங்க அதுல அஜினமோட்டா சேக்காம செய்யவே முடியாது தோழி
ஆமா
ஆ அது நா அவனுக்கு அல்சர் பெயின் வந்து ரொம்ப அவதிப்பட்டுட்டா இருந்தாலுமே அவே வந்து அத திருந்தவே மாட் மாட்டேங்கிறா சொல்றத கேட்க மாட்டேங்கிறா நா அவனுக்கு சொல்லும் போது அவனுக்கு எதிரி மாரி இருக்கு
ஆ அப்டிதா இருக்கு பசங்களுக்கு
ஆமா நா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்துட் ருக்கே அவனுக்கு அல்சர்காக இருந்தாலுமே திடீர்னு வந்து என்ன ரொம்ப கெஞ்சுவா அம்மா எனக்கு புரோட்டா வாங்கி தா அம்மா எனக்கு ஆ சுத்துர கோழி வாங்கித்தா அப்டின்னு
நீங்க வீட்லயே செஞ்சி தரேன்னு சொல்லீட்டு வீட் ல இருக்க மாதி செஞ்சு குடுங்களே
நா வீட்ல பண்ணிதா குடுப்பே தோழி இருந்தாலு கட சாப்பாடு ஃபுட்டுங்கறது அவன் ஒரு அடிக்ட் ஆயிட்டா வீட்ல வீட்டு சாப்பாடுனா நான்வெஜ் மட்டும்தா அவனுக்கு சாப்பாடு வீட்ல வேற எந்த கொழம்பு செஞ்சாலோ கூட்டு செஞ்சாலோ காய்கறி எல்லா எதுமே சாப்பிட மாட்டா
சரி சரி
ம் சாம்பார்லா சுத்தமா சாப்பிடவே மாட்டா தோழி
சாம்பார் கூட ஒரு முட்ட குடுத்துருங்க
ஆ முட்ட கொடுத் டெய்லியு முட்ட காலையில குடுத்துருவே தோழி
ம்
நன்றி தோழி மீ நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலாம் தோழி
ஆ நன்றி